ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது ம்
சொல்லுங்க தோழி
எங்களுது காஃபி டீ எல்லா ஆச்சு இப்பத அப்பறோ ஆ நீங்க எப்பயுமே மோஸ்ட்லி சுடிதார் தா யூஸ் பண்ணுவிங்களா சாரீஸ் எல்லா யூஸ் பண்ண மாட்டீங்களா
சேரீஸ்ஸல அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டுது தோழி கொஞ்சோ யூஸ் பண்றதுக்கு ஹலோ கேக் கேக்குதுங்களா கேக்குதுங்ளா ஸோரீஸ்லா வந்து அந்த அளவுக் க்கு சீ ஆமா கம்ஃபர்டபுளா இருக்காது சேரீஸ் எல்லா ஆ அத நா ஹலோ
ஆ ஒரு ஒரு டைமுலத போறது அக்கேஷன்
உங்க வாய்ஸ் பிரேக்காவுது தோழி ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா வாய்ஸ் பிரேக் காவுது
என்னன்னு தெரில கால்ஸ் வருதா என்னான்னு தெர்ல கால்சு வர்ல ஆ ஓகே
ம் சொல்லுங்க அதா ஸாரீஸ் வந்து ரொம்ப ஒக்கேஷ்னல் தா பங்க்ஷன் பார்ட்டிஸ் அப்டினாத பார்ட்டிஸ்ல கூட முடியாது என்னால எதாச்சு ரொம்ப இம்பார்டன் பங்க்ஷன்னா ஓகே மத்தபடியில ஸாரீஸ் ரொம்ப கஷ்ட முடியாவே முடியாது சுடிதார் ஓகே சும்மா ஓகே கவூன்ஸ் ஓகே அந்த மாரி போயிடு போயிருவே பட் வந்து அந்த மா சாரீஸ் மட்டு ரொம்ப கஷ்ட எனக்கு மேனேஜ் பண்றதுல ரொம்ப கஷ்ட அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்காது எனக்கு சோ மோஸ்ட்டா அந்த மாரி நா பண்ண மாட்டே
ம் ம் ம் நா ரெண்டுமே வேர் பண்ணுவே மோஸ்டி மோஸ்ட்லி சாரீஸ்சு வீட்ல இருக்கு போது நைட்டி எங்கனா போனும்னா கூட மேல பசங்கள்ட்ட சட்ட இருந்த அது எடுத்து போட்டுட்டு போய் வண்டி எடுத்துடுவே அப்பறோ வெக்கேஷன் அது கோயி அப்டி இப்டி போனும்னா எங்கனா ஃபெஸ்டிவல்னா அப்போ சாரீஸ் போடுவே அ ஊருக் போறதுன்னா சுடிதார் போடுவே அந்த மாரி பண்ணுவே பசங்கலா எப்படி சேட்டைலா ஜாஸ்தி பண்றாங்களா சைலண்ட்டா விளையாடுறாங்களா
பசங்க எனக்கு அவ்ளோ சேட்டைலா கடையாது என் பசங்க நா வந்து ஸ்டார்ட்டிங்லே இருந்தே கொஞ்ச இதுவா பண்ணிட்டே சோ அவங்க ஒரு ரொம்ப சேட்டைலா பண்ண மாட்டாங்க நா வந்து ஃபோன்ஸ் குடுக்க மாட்டே ஃபோன்ஸ் நாட் அலவூட் அவுங்களுக் கு சும்மா எப்பயாச்சு டிவில அவுங்க எதாச்சு ப்ரோக்ராம் பாப்பாங்க நா டிவில இது போட்டு வச்சிருக்கே நெட் போட்டு வச்சிருக்கே சோ அது அவுங்கக்ளுக்காக தா போட்டிருக்கேனே ஏன்னா வந்து அவுங்களுக்கு நாங்க ஃபோனு குடுக்க மாட்றோமா சோ அதனால வந்து கொஞ்ச அதில பாக்கட்டு அப்படின்ட்டு ஸ்கூல் போயிட்டு இப்போ பாக்கறாங்கள இன்னு இப்ப ஃபைவ் ஓ கிளாக் வந்து அவுங்க வந்து மறுபடி அரபிக் படிக்கிறதுக்கு போயிடுவாங்க சோ அப் அப்பயு பிஸி ஆய்டுவாங்க ம் ஆமா அ ப்புறோ வந்து அங்கருந்து கொஞ்சோ வரத்துக்கு ஒரு ஹாஃப்னார் மு ஆஃப் அனஹர் ஆ ஒன் அண்ட் ஆஃப்னர் ஆகு சோ அதுக்கப்புற வந்து டியூஷன் உட்கார வச்சு நானேதா படிக்க வைப்பே சோ அதனால வந்து பெருசா உங்களுக்கு சேட்டை பண்றதுக்கெல்லா ஒண்ணு கிடையாது என்ன கொஞ்ச அடோ பிடிப்பாங்க எதாச்சு ஒரு பொருள் கேட்டாலு என் சின்ன பொண்ணு தா கொஞ்ச அடம் பிடிப்பாங்க பெரியவங்க அது கூட இல்ல ஓகே தா
உம் உம் உம் உம் ஐயோ எங்க தங்கச்சி பசங்க இருக்கறாங்க அவுங்க அவ்ளதா ஃபோனுன்னா அவ்ளதா நாங்க பேசினா கூட சரி கட் பண்ணி விட்டுருவா ஏன் கட் பண்ணி விட்டான்ட்டு எங்க தங்கச்கிய கேட்டா நா ஃபோனே எடுக்கல கையில என் பையனே அவுங்க டேடி பேசுனா மட்டு தா அவங்க மம்மி கிட்ட குடுப்பாங்க நா பேசுனா இல்ல எங்க அம்மா பேசனா யாரு பேசினாலு அ இது உனக்கு தேவையில்லாத கால்மா அப்படின்னு அவனே ஆப் பண்ணி வச்சிருவா மூண தா படிக்கிறா அவன் குட்டி பைய அவன் அவ்ளோ சேட்
அதா பண்ணிட்டு இருக்காங்க
ஆ சரி ஃபோனு குடுக்காத அப்படின்னு சொன்னா ஃபோனு குடு ல்லா அந்த பைய ஹோம் ஒர்க் எழுந்ததுல்ல படிக்க மாட்டேன்றா அப்புறமா சாப்பிடவு மாட்டேன்றான் சரி என்ன பண் றது அது குடுத்து குடுத்து குடுத்து பழக்கி பழக்கமாய்ட்டு பின்னாடி அவுங்ககிட்ட இருந்து அந்த ஃபோன வாங்க முடியல ஸ்கூல் எப்ப விடுதுன்னு பாக்குறானுங்க ஸ்கூல் விட்டு முடிஞ்சு உடனே வீட்டுக்கு வந்தது ஃபோன தூக்கிறானுங்க இவன் எப்டி கத்து குடுக்குறானா அதே மாரி சின்னவனு ட்ரை பண்றான்
புரியுது புரியுது புரியுது நா பாப்பாக்கே நா ஃபோன் வந்து ரொம்ப குடுக்க மாட்டே குடுக்கவே மாட்டே ரொம்ப ரொம்ப ரேர் தா ஃபஸ்ட்டு அவுங்க சிங்கிள் பேபியா இருக்கும் போது கூட அவங்க அப்பா ஃபோன் அதுவு நான் சொ சொல்லிருவே டென் மினிட்ஸ் ஸா ஃபைவ் மினிட்ஸா அப்டி சொல்லி தா கையில குடுப்பே அவுங்க பாப்பாங்க எதாச்சு ஒரு வீடியோ அப்டி பாத்துட்டு பாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எதாச்சு ஒரு இந்த சின்ன பசங்களோடைய வீடியோஸ் இருக்குல அந்த மாரி பாப்பாங்க அந்த மாரி பாப்பாங்க அப்புறோ அவுங்க தங்கச்சி வந்துட்டு அப்புறமா நா வந்து ஸ்ட்ரிக்டாவே வந்து குடுக்கறது கிடையாது ஆனா என் சின்ன பொண்ணு வ ந்து என்ன பண்ணுவா அவுங்க அப்பாகிட் நைஸ் பண்ணி பா பா ஃபோன் பா அப்படின்னு சொல்லி கேப்பா அவுங்க குடுத்து குடுத்துருவாங்க ஆனா நா குடுத்துருவாங்க ஆனா நா கவனிச்சுட்டே தா இருப்பேன் நா பார்த்துட்டே இரு டென் மினிட்க்கு மேல அது போக விட மாட்டேன் நான் என்ன பண்ணுவன் ஒண்ணு என் நம்பர்ல இருந்து கால் பண்ணுவ அப்டி இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவன் கண்ணு காமிச்சி வாங்குங்கஅப்டி சொல்லிடுவேன் வாங்கிடுவாங்க ஐயோ இதுக்கு மேல குடுத்தா உங்க அம்மா அவ்ளோதான் என்ன அப்டின்னு சொல்லி அதுக்கப் இப்டி பண்ணிநிங்கன்னா நான் அந்த டென் மிட்ஸ் கூட உங்களுக்கு குடுக்க மாட்டன் அப்டினு சொல்லிடுவாங்கோ சோ அதனால வந்து எ பக் பசங்க பொறுத்த வரைக்கும் எங் நானே பார்கறேன் என்ன சுத்தி என்னோட பசங்க என் என்னுடைய தங்கச்சி பசங்க எல்லாமே வந்து போன் இல்லாம யாருமே இருக்க மாட்டேங்கறாங்க பட் என் பசங்களுக்கு வந்து போன் அலோட் கிடையாது நான் குடுக்கறதே கிடையாது ரொம்ப நான் அது ஸ்ட்ரிட் டா பண்ணிட்டு இருக்க ஏன்னா என் பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் கண்ணுல வந்து ஃப்ராப்ளம் வருது ப்ராப்ளம்னா எப்பின்னா அப்பப்பா அவளுக்கு அலர்ஜி மாறரி ஆயிடுது கண்ணு அப்டி ரொம்ப சிமிட்டிக்கிட்டே இருக்கிற அவ சிமிட்டல் அதிகமா இருக்கும் அந்த மேர் ஒரே பிளிங்க் பண்ணிட்டே இருப்பா அது ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு
என்க்கே கூட இப்ப அப்டிதான் போன் பாத் போன் பாத் என்னாவா கண்ணு சின்ன சின்ன லட்டர்ஸூ அப்பறம் டிச்சிங் பண்ணும்போது அந்த நிடில்ல நூல் போற்து அதெல்லாம் கூட சரியா தெரிய மாட்டு்ந்து இப்ப போய் ஹாஸ்பிட்டல் செக்ப் பண்ணின்னு அவங்க டிராப்ஸ் வேணா நீங்க கண்ணாடியே யூஸ் பண்ணுங்க உங்க ஏஜ்க்கு கண்ணாடி தான் வேணும்ன்னு கண்ணடி குடுத்து அனுப்ச்சி விட்டுருக்கிறாங்க போன் இவரு திட்டிட்டே இருப்பாரு போன் பாக்குறதுனால தான் அந்த மாரி உங்களுக்கு ஆகுது போன்னு பாக்காத அப்டின்றது அதுல தான் எல்லாமே இருக்குது எதனா வேணும்ன்னா சர்ச் பண்றதுக்கு அதுல தான் போ வேண்டியதா இருக்குது ஆமா முன்ன ஃபோனுக்காக நாங்க போய் வெயிட் பண்ண காலம் போய் எஸ் டி டி பூத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொன்ன தூக்கின்னு தெரிஞ்சுன்னுக்கறோம் எல்லா இடத்துலயும் அது இல்லாத உலகமே இல்ல ம்
ஓ போன் இருக்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் இல்லாமலும் இருக் க்கு இப்ப பாருங்களே இப்ப ஊர்ல இருக் இருக்கறவங்க இப்போ ரொம்ப ரொம்ப தூரத்துல ஊர்ல இருக்கிறவங்களல்லாம் வந்து அந்த காலத்துலல்லாம் வந்து எப்பயோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்க போன ஒரு லெட்டர் எழுதி அனுப்புவாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்ப அப்டி கிடையாது வீடியோ கால்லே நம்ப டேரக்டா அந்த அகேஷ்னல் வந்து மிஸ் பண்ணாம ஒரு மேரேஜோ ஏதோ நடக்குதுனா அந்த டைம்ம ஒரு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறோம் ஒரு டேத்துனா காமிக்கிறோம் இந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்குதான் அதே அளவுக்கு பயமாவும் இருக்கு ஃபாஸ்ட்டா இருக்கிற அளவுக்கு
ரைட்டு ம் நம்ம சேஞ்சிங்ல எதனா மிஸ்யூஸும் ஆகுது ஆனா
ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது ரொம்ப தப்புகள் நடக்குது பயம் ரொம்பவும் பயம் பயமாவும் இருக்கு அதான் நான் நினைக்கிறேன் நம்மலாம் இவ்ளோ இயோ இப் அண்டர்ஸ்டாண்டோட வளர்ந்துட்டோம் நம்ம பசங்க எப்டி வளருவாங்க கார்க்கு டெய்லுமே ஃப்ரேயர் பண்ணுவே காட் என் பசங்கல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பசங்கலா வளர்த்து குடுத்துருங்க அப்டின்னு சொல்லி
உங்க பசங்க காலத்துக்குல ஏ ஐ டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து இன்னும் ஹைடெக்கா இருக்க போகுது அது ஒன்னும் பண்ண முடியாது
மே ஒண்ணும் பண்ண முடியாது அது இன்னும் உண்மைதான் யோசிச்ச பாத்தா பயமா இருக்கு சீரியஸா
முன்னல்லா காலேஜ் வயஸ்ல தான் கம்ப்யூட்டரு அவைலபிள் இப்போ உள்ள சேர்த்தும் போதே கம்ப்யூட்டரோடதான் சேர்த்த வேண்டியதாகுது ஸ்கூலுகே
உண்ம நா படிச்சுட் டு நா படிச்சுட்டு எங்க அம்மா வந்து நா டுவெலத் படிக்கிற வரைக்குமே எனக்கு ஃபோன் கெடையாது காலேஜ்லையுமே எனக்கு ஃபோன் கெடையாது மேரேஜ் ஆயிட்ட சும்மா தா எனக்குன்னு ஏ ஹஸ்பண்ட் ஒரு ஃபோன் வாங்கி குடுத்தாரு அப்டிதா எனக்குல்லா ஃபோன் அப்டிதா நான்ல்லா வளந்தே ஆனா வந்து ஏ பசக ஏ பசங்கனு இல்ல இப்ப பாக்குற என்னோட ஏ பையனோட இப்ப என்னோட கசின் பிரதர்ஸ் ஓட பசங்க எல்லாமே வந்து இப்போ நைன்த் முடி முடிகிறாங்கலா இல்லியா இல்ல சிஸ்த்து வந்துடானுவோ ஃபோன் வாங்கிக்கிறாங்க அவுங்களுக்கு தனி ஃபோன் என்னுோடைய சிஸ்டர் இருக்கா அவளுடைய பொண்ணு இப்போ எல் கே ஜி தா படிச்சு பஸ்ட் ஸாண்டட் கூட போல
ம் ம் ஆக மொத்ததுல இந்த கொரனா ஆ இந்த கொரோனா பீரியடல அப்பதா அதிகமா ஃபோனு யூஸ் பண்ண ஆரம்பிச் சது அதுக்கு முன்ன கொஞ்சோ கம்மியாக தா இருந்துச்சு அது வா கோர்ஸு ஆன்லைன்ல சப்ஜெக்ட் எடுக்குறது அதெல்லா பண்ணதுனால தா ஹேவியா தூக்கி குடுத்துச்சு அப்ப அந்த டைம்ல தா இந்த மாரி இதாயிட்டு
அதா ஏ பசங்களுக்கு நா சொல்லுவே ஃபோன் வந்து வந்து எப்டின்னா வந்து ஐய்யோ நம்ம மட்டு ஃபோன் வச்சுலையே எல்லாருமே வச்சிருக்காங்களே அப்டின்ற ஒரு தாட் ப்ராசஸ்கு நீங்க போயிடாதீங்க அது வந்து உங்களுக்கு வர டைம்ல அது கரெக்ட்டா வரு ஃபோன் வச்சிருக்கிறவங்க தா ஆடம்பரம் எப்டி சொல்றது ஃபோன் வச்சிருக்கவங்க தா வந்து கெத்து நம்மளா ஒண்ணுமே இல்லல்லனு நெனைக் க கூடாது நீங்க அப்டின்னு சொல்லுவ நா சொல்லிடுவே இப்டி சொல்லிடுவே நானு எங்கயாவுது ரிலேட்டிவ் வீட்டுக் போகுள்ள நா சொல்லிடுவே நா கண்ணு காமிச்சா நீ அந்த எடத்த விட்டு போயிருணு அப்டிதா சொல்லி கூட்டிட்டு போவனே அங்க போயிட்டு அவுங்க ஃபோன் பன்றாங்கு சொல்ட்டு ஏ கிட்ட வந்து நீ ஃபோன் கேக்குறதோ னா அந்த மாதிரி நச்சுதா பண்ண கூடாது நா கண்ணு காமிச்சா நீங்க வந்து போயினு அவுங்க ஃபோன் பாக்குறாங்கன்னு சரி அவுங்க பக்கத்துல உக்காந்துகுட்டு அப்டியே கெஞ்சற மாரில்லா பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது அப்டி சொல்லிதா கூட்டீட்டே போவனே ஏனா பசங்க தான ஒரு பசங்க பத்தி இன்னொரு பசங்க வந்து அடாப் பாவது ஈஸியா ஆயிருவாங்க தான சோ நா வந்து மெரட்டியே கூட்டிட்டு போவ இங்க இருந்து
ம்
பயமாவு இருக்குல இந்த ஒலகோ எதலமோ கெட்டதெல்லா கூட வருது
ஜாஸ்தி அது நம்ம சர்ச் பண்ணினே இருக் குனு பசங்க எது நல்லது பாக்குறாங்களா கெட்டது பாக்குறாங்களா ஒரு செர்டைன் பீரியர் வந்தா பசங்களுக் கே தெரிஞ்சிரு இது தப்பு இது ரைட்டுனு அவுங்களே அனலைஸ்
அதுக்காக நா என்ன தெர்மா பண்ண இந்த வீடியோ கேம்ஸ் இருக்கு தெரியுமா நம்மளா நாலா யூஸ் பண்ணிருக்க நீங்க உங்க பீடியர்ல யுஸ் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ கேம்ஸ்லா வருமே கேம்ஸ்லா வெளயாடுவாங்களே வீடியோ கேம்ஸ்னா அந்த மாரி வீடியோ கேம்ஸ் இல்ல இல்ல இல்ல அது மாரி இல்ல அந்த மாதிரிலா இல்ல அந்த மாதிரி சொல்லல நானு இன்னொரு வீடியோ கேம் இருக்குமே சும்மா இந்த அ பில்டிங் சேக்குற மாதிரி ஆ ஷூட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குல அந்த மாதிரி கூட வாங்கி குடுத்தாங்க ரெண்டு பேத்துக்கு அத எங்க மதிச்சாங்க அவுங்க
ம் ம் ம்
வாங்கிதந்த அன்னைக்கு ஆ ஆ ஜாலியா இருந்தாங்க அதுக்கப்றோமா அத மதிக்கவே மாட்டேங்கிறாங்க
கீழ எல்லா துக்கி போட்ருவாங்க ஒரு நாள் மட்டும்தா அது யூஸ் ஐயோ எங்க தங்கச்சி பயணூ அப்டிதான் பண்ணுவா எங்கயோ தொட்டி பெரிய தொட்டிய பாத்துட்டு அது பவ் அவுங்க தாத்தா கிட்ட ஒரே அடோ எனக் பெரிய தொட்டி வேணு அது உள்ள குட்டி குட்டி மீனு வேணு மோட்ரு வேணும் அத விட்டு புட்டு மோட்ரு போணும் அந்த மாரி வாய்ங்குடு ஒரே அடோ சேரின்னு சொல்ட்டு குடுவ மாரி ஆ நன்றி இன்னொரு அழைப்புள பாத் பாக்லாமா உம் நீங்க பண்ணுங்க